ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆ அப்ப கேக்குது ஆனா யாரோ சொல்லி அந்த டாக் டரு பேர் தெரியல ஆனா திடீவென ஊசி போடறாங்க போய் போட்னுவரனுன்னு சொன்னாரு பேர் என்னது பொன்னப்பானா
ஆமா பொன்னப்ப டாக்டர் தா செம்மையா பாப்பாரு அவரு
அப்ப அதுதா சொல்லிருக்காங்க போலருக்கு அதா போ சொல்ணு
அவ்ளோ ஆர் ஆயரோ இருக்க ஆயரோ ரெண்டாரோ அவ்ளோ பெரிய பெரிய ஹாஸ்பெட்டல பேயி செலவு பண்ணது அவுரு கிட்ட போனோ நல்லா இப்ப ரிசல்ட்டு கெடைக்கு க்கே எங்க அம்மா அது மேரிதா பண்ணாங்க அவுங்குளுக்கு இப்ப அவ்ள இல்ல ப்ரைவேட் தா ப்ரைவேட் தா ஆமா அவுரு தனியா ஒரு கிளீினிக் மாரி வச்சிருப்பாரு
ஆ ஆ அதா அதா யாரோ சொல்லிருக்காங்க இப்ப அதுக்குதா போறன் சொல்லினு இருக்காரு அதுவுமேமா நம்ம நெனைச்ச நேரத்துக்கு போ முடியாது
ஆமா நம்ம இருக்குற வேலைக்கு அது கொஞ்சோ கஷ்டந்தா
கெழம வெள்ளிக்கெழம கொஞ்சோ யாபாரி போ மாட்டாங்க அந்த நாள் பாத்து தா நம்மளால போ முடியு போனா இப்ப இதோட செவ்வா கெழம தா போவாரு அப்டி போனாலு காலைல பத் ஆ ஏழு மணிக்குலா போயிவோ பத்து மணிக்குலா வீட்டுக்கு ரிட்டன் ஆயின்னு ஏனா அது பத்து மண்லேந்தே வண்டி ஒரு சில வாட்டி வர ஸ்டார்ட் ஆயிடு டைமிங்லா கெடையாது எந்த டைம்ல வேணா வருவாங்கல்ல நம்மதா ரெடியா உக்காந்துன்னு இருக்குணு அவுங்குளுக்காக
ம் ம் டோக்கன் போடுவாங்கன் நெனைக்குறே
எது பத்து மணிக்குலா இரு ஆ எட்டு மணிக்குலா இருப்பாங்ளா எட்டு மணிக்குலா இருக்க மாட்டாங்க
சாயந்தரோ நால் மணி வரைக்குமே போடுவாங்ளா
ஆ ஆ சேரி சேரி நா சொல்றே அவுரு ஆனா ஃப்ரீயா இருந்தாதா போவாரு
ஈவினிங் தா டாக்ட்ரு வருவாரா நம்ளுக்கு ஒர்க் தா ஒரு த்ரீ ஓ கிளாக்குள்ள முடியுது இல்ல
ம் ஆனா த்ரீனா த்ரீயோலா முடிஞ்சிறாது ஒர்
ஒரு டைம் போறாங்க ஆறு கட்டா கூட அவுங்க சொல்லிருக்க சொல்லிருக்க ஆலே செஞ்சிருக்க நா ஃபோன் மொதல்ல கேட்டுக்கவா ஆள் அப்டின் சொல்லி
டைமிங்லா இல்ல வ அந்த வண்டி வரத பொறுத்துதா அவங்க அவுங்கள நம்ம திட்டவு முடியாது அவுங்க இல்லனா நமக்கு கடையு கடையாது அவங்க வர டைம் நாம பிரிச்சு போட்டுதா ஆவுணு
ச்ச சொந்தமா கடை வச்சு சொந்தமா பிஸ்னஸ் பண்ணி நம்ளால ஒரு ஆ மெரட்டு கூட மெரட் ட்ட முடில நம்ம என்ன பண்ண இருக்கோ பாருங்க
தா நம்மள மெரட்டி வாழ்றாங்க நம்ம மெரட்டிட்டு தா கெளம்பிட்றாங்க அடுத்த கடைக்கு
அவுங்குளுக்கு அப்டிதா இது இல்லனா அதுன் சொல்லிட்டு வாழ்ந்துட்டே இருக்க நம்ப அப்டி பண்ண முடியுமா
லால அவுங்க ஏ எதா ஒரு சில வாத சொல்றல்ல இப்ப ஒரு விளாட்டா இல்ல ஒரு கோவமாவோ இல்ல ஒரு நம்மனால ஏத்துக்க முடியாத வார்த்த சொன்னா கூடமே எப்டி சொல்றது தாங்கிதா ஆவுணு
உம்
ரொம்ப தாங்கிதா ஆவணுனா அந்த ம ரோ ஓ நமக்கு டென்ஷன் ஆவு பட்னு அந்த எடத்துல காட்ட முடியாதுன்றே காட்டனா அது அவுங்க நம்ம நம்ம எப்டியோ நம்ம மனசு கஷ்டப்படுத்த அவுங்களுக்கு ஓகே அவுங்க மனசு கஷ்டப்படாம நம்ம நடந்து தா ஆகுணு
ஹும் ஆக மொத்தோ நம்ம பொம்மையா இருக்கணு
ஆ இது மாரிதா தம்பிய ஒரு தடவ ஒருத்த திட்டிடாரு செம டென்ஷனாயி வந்து உள்ள உக்கான்ட்டா சம கோவோ கண்லா ரெட் ஆயிட்ச்சி வந்து இன்னான் கேட்டா இந்த மாரி இன்னமோ தே நல்லாதா பேசுவா அவுங்க கூட நா அங் எதோ அவுருக்கு ஒரு டென்ஷனு அவுரு எதோ சொல்ட்டாரு போலருக் என்னுமோ டம்முனு எதோ அயி போட்டு ஒஷ்ட்டாரானு என்னனு தெர்ல பொந்து உள்ள உக்காந் டா எனக்கு டென்ஷன் ஆயிட்டு அது எப்டி அவ தம்பிய திட்லானு சொல்ட்டு அப்போ அவ நின்னா கேட்ட இ இதே இது வந்து அவுரு அன்னக்கிதா உக்காந்து எல்லாரு எல்லாரையு உக்கார வச்சு சொன்னாரு கடனா அப்டிதா இருக்கு இப்ப நீ ஒரு வார்த்தி ஒ தம்பி சொன்னாலே நீ கேக்குறல்ல இந்த மாரி ஆயிரோ தடவ நடந்திருக் கு என்னக்கினா ஒங்கிட்ட நா வெளிய சொல்லிருக்கேனா இந்த மாரி நடக்குந்தா போவுந்தா நம்பளால ஒன்னு பண்ண முடியாது இதுதா பிசினஸ் இப்டிதா இருக்கு அப்டி சொல்றாரு அதெல்லா ஒன்னும் பண்ணமுடி ஒரு ஒரு சிலதெல்லா அட்ஜஸ் பண்ணிதா போவணு அப்டின்ட்டாரு
ம்
ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வழி ஆள் வச்சுட்டுன்னா எல்லா முடிஞ்சுது
ம்
ஆள் வச்சாலு நம்ம ஒக்காந்துர முடியாது நம்மளு கூட செய்யணு என்னா ஒன்னு கொஞ்சோ ஹெவியான வேல வராது நம்ம கொஞ்சோ லைட் லைட்டான வேல செஞ்சுக்கலா ஹால் வெக்கிறோன்றதால அவுங்க மெயின் வேல செஞ்சுக்கலா இருந்தாலு நம்ம அவுங்க கூட இருக்கணு இல்லனாலு பிரிக்க மாட்டானுங்க
ம்
அந்த மாரி ஆளு இவனுங்கெல்லா ஐயோ ஐயோ கூடயு இருக்கணு ஆளு வச்சா ஆளு இருக்கணு எல்லாரு பக்கத்துலயே இருக்கணு எல்லாமே டேஞ்சரஸ் பீப்புள்தா இங்க இருக்கத்துங்க
தப்பிச்சு வந்துரு எப்டின்னா
நா தப்ச்சிருவே யாரு மாட்ட போறாங்கன்னு தெர்ல
ஆ இதெல்லா சொன்னா எனக்கு பயமா இருக்கு அதுக்கப்றோ ஏ வி இதெல்லா முன்னாடியே சொல்லவே இல்ல எங்கிட்ட யாருமே இதெல்லா முன்னாடியே சொல்லிருந்தா நா உசார் ஆயிட்ருப்பல்ல
நா இல்லப்பா இங்க பார் யாரையு நா பயமுறுத்தல எதுவு சொல்லல இப்டிதா இங்க வேல இருக்கும் இததா அட்ஜஸ் பண்ணிக்கணு முன்னாடி அப்டி சொல்ற மத்தபடி பெருசா பயமுறுத்தக்கெல்லா ஒன்னு இல்ல நா என்ன நெனைக்கிற தம்பி இருந்த வரைக்கும் ஆள் வெக்கணு இப்ப நா இருக்க வரைக்கு ஆள் வெக்க வெக் வெக்கணு அப்டின்னு யோசிக்க மாட்றாருல இப்ப அவ அவ லைஃப பாத்துட்டு போனா இப்போ நா என்ன கல்யாணோ பண்ணி குடுத்து நா போனா ரெண்டு பேரு தனியா ஆனாங்கன்னா கண்டிப்பா வச்சுருவாங்க தனியா ஆவ மாட்டாங்க நீங்க இருப்பீங்க எல்லா இருந்தாலும் அப்ப முடியாது உன்ன வயசு ஆயிடு
நால்லா வந்ட்டா இதெல்லா வேணா சொல் அதா சொல்றேனே நால்லா வந்ட்டேனா அதெல்லா எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லிடுவ மொத விஷயமே
ஆ செய்யாதீங்கன்னா நீ வந்து செய்ரியாம்மா
நா செய்ய மாட்ட வேற எதுனா அவுங்களுக்கு ஏத்த மாரி இது மட்டு இது தெரியு அவுங்களுக்கு வேற எதனா அலையு இதே செஞ்சு பழகிட்டாங்க மத்த விஷயத்துல எது அவுங்களுக் கான்சன்ட்ரேஷன் பண்ணல அதா மெயின் விஷயமே
இது இது இதுல வேல கரெக்டா இருக்கு கால்லே மணி மூணு மணிக்கி எந்திருப்பாரு மூணு மணிக்கி ஆமா மூணு மணிக்கு எழுந்து காசு எல்லாருக்கு குடுக்ணு அந்நேர்த்துல போற எல்லாருக்கு காஸ்லா குடுத்துட்டு அவுங்க பதினோரு மணிலர்ந்து வண்டி வர ஆரமிச்ரு அவுங்க கூடே திரும்ப நம்முளு பிரிச்சு மணி அஞ்சாவ்லா ஆறாவுலா ஏழாகலா எவுள் என்ன வேணா ஆவுலா அங்கதா கடைலேதா இருக்குணு பொழு இன்னா ஒன்னு வீடு வாசுலே கடன்றதா உள்ள நின்னே பாத்துக்லா அவ்ள தா கேம்ரா இருக்கு ஒன்னு கவல கெடயாது இப்டிதா பாத்தாவ்னு வேற வழி இல்லை மதியோ என்ன சாப்பாடு
அதே லமன் சாதந்தா
ம் ம் ம் அவ்ளதா நாங்ளே ஆ
லமன் சாதா செஞ்சு உர்ல கெழ்ங்கு வருத்த எங்க ஊர்ல ஒரு டெத் து அதால அம்மா காலையே அங்க போய்ட்டாங்க
ஆ அ சேர் சேர் கால்லே அதே மார்தா கால்லே சாப்பாடு செஞ்சா ரெண்டு வேல்யு அதா பாத்துக்குணு கால்லேவு அதா மதிய எல்லார் வீ்ட்ல்யு மதியந்தா மோஸ்ட்லி பிரியாணி செய்வாங்க எங்க வீட்ல மட்டு காலே பிரியாணி செஞ்சு
நா கூட கேட்டிருக்க நறைய பேரு கிட்ட சு நறைய பேருன்ற பாரு அவ்ங்கிட் நறை தெர்ல செஞ்சுட்டாங்க அப்டின்னாங்க காலேல
தெர்ல செஞ்சுட்டாங்க அப்டி கெடயாது ஆள் வருவாங்க அந்நேர்த்துல உக்காந்து டைம் ஸ்பெண் பண்ணி செய்ய முடியாது டைம் இருக் காது பஸ்ட்டு அது செய்யற்துக்கு
இங்கே
கே டைம் இருக்காது ஆளாளுக்கு ஒரு டைம்ல ஆள் மாத்தி சாப்டுவோ இப்ப போய் நீ சாப்ட்டு வந்த்ரு நா பாத்துக்கிற இப்ப நா வன் ட்ட நீ போ அந்த மாரி மாத்தி மாத்தி சாப்டுவோ ஒரு சில வாட்டி தா டைம் இருக்கு எல்லா ஒன்னா சாப்புட
அந்த நான் எங்க அம்மா திட்டுவாங்க சாப்பர்து நான் வஞ்சாங்கனாகோ
இங்க இங்க நைட்டு நைட்டு எல்ல சோமுலா இருந்தான் ஆ நைட்டு கால்ல அதிகமா கூட எல்லா ஒன்னா சாப்டுன் வைய மதியோ டைம்லலா வாய்ப் பே இல்ல அவுங்கவ்ங்க வந்து அ அவுங்கவுங்க பசிக்கு அவுங்கவுங்க சாப்ட்டுக்க வேண்டிதா வேல் நடக்கு ஆள் மாத்தி ஆள்மாத்தி சாப்டுவோ
ம் ம் ம்
நீ போ நா பாத்துக்கிற இப்ப அவு வன்ட்டானா ஆள் மாத்தி அப்புடிதா சாப்ட முடியு வேல அதிகோ அதுதா நமக்கு மெய்ன் பிஸ் னஸ் அதவிட்டா பொழப்பே இல்லன்றப்ப அப்படிதா பண்ணி நாங்ளு ஒன்னு அதுனாலதா ரெண்டு வேலைக்கு சேத்து கால்லே பிரியாணி செய்யற்து பசங்கெல்லா கேப் பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப கேட்டாலு மா காலேலே பிரியாணி காலேலே பிரியாணின் சொல்ட்டு கேட்டுனா அது உங்கிட்டியே தா சொல்வேன் எங்க வீட்ல கட இருக்கு இங்கலா செய்ய முடியாது மதியோ அத சேத்து செஞ்சிருவாங்க நைட்டுனா தோச அது மாதிரி் அ சிம்ப்ளா நா ரெண்டு வேல பிரியாணி செய்ற்துனால சிம்புளா முட்ச்
ம் பிரியாணி செய்யற்த்னாலே எங்கட்ட காஸ் சிம்ப்ளா தோசு பிரியாணி செய்யற்துனாலே கால சிம்ப்ளா தோச ஊத்திட்டு வாங்க ஒரு பதுனோரு மணிக் செய்வோ பொதிமா செய்வோ நானு எங்கம்மாவு டிஸ்கஸ் பண்ணிகினு னானா போடுறது எப்டி
ஆமா எங்க சித்துப்பா வீட்டு பக்கது வீட்டுல குடோ அவங்களுக்கு என்ன எந்த வலியு கிடது கால்லே எழுந்தவுடனே ஹ இட்லி ஊத்தி சாப்ட்டு ஜாலியா விளையாடுங்க பஸ்ஸுங்க எங்களுக்கு ஆசையா தா இருக்கு இந்தெல்லா இருக்கணு புல்லா கால்லி இட்லிட் மெதுவா சாப்புண் ஆனா நடக்காதே
அவ்ங்கதா பிசினஸ் செய்றாங்கப்ப
அ பிசினஸ் ல்லா இல்ல அவ்ங்கத ஆ சித்தப்பாவு ங்க கடையில இரும்பு கடைய்ல தா சரக் போட்ற ஒரு ஆள் தா அவ்ரு இது வண்டி வச்சிருக்காரு அவரு இங்க கடைல சரக்தா போடுவ என் கடில் தா போடுறாரு
உம்
ம் எல்லா ஒரு ஒரு ரகோ என்ன சொல்றது அப்றுமே சொல்ற ஆ அரும் நெரந்தரம் இல்லை அவ்ளதா
ச நாதா சொல்லுவே அவனு எல்லாத்தையு டெப்தலா இன்னு சொல்லல அப்படி மேலோட்ட மேலாட்டமா சொல்லுவா
ம்ம் யாரு நடந்து உல்ல யாரு கரக்டு கிடையாது ஆ
அவங்க பட்டூர் பக்கத்துல இருப்பாங்க நாங் பட்டும் மூல இப்பேங் ஒண்ணங் வேல ஒன்னுன்ருப்போ பேர் இருக்குன்றப்பாங்க அப்டின்னு
ஆமா ஆ உண்மே இது நல்லாதா பேஸ்வாங்க திடுனு பேஸ் மாட்டாங்க
ஆ இத்யு சொல்லிர்க்கா திடீனு நல்லா ஜாலிதக் பேஸ்வாங் திடீர்னு கம்முன்னு ஆய்டுவாங்க பேஸ் மாட்டாங்க
அப்றோ என்னன் தெரியாது அப்ற நாங்ளு பேஸ் ஆ அதா அவங்க தேடிக்கி யூஸ் பண்ணிப்பாங்க
ஆ அனு சொல்லிருக்காக் உங்களுக்கு ஏதாவது தேவனா ஃபோன் பண்ணி கேப்பாங்க
ஆ அந்த மாரிதா அவங்க தேவைக்கி நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அவன ஆ பாப்பா காலேஜ் பொச்சே அழகா ஆ தம்பி கூடயே போய் தம்பி கூடயே வந்துர்ச்சி இப்போ அவன் போனதுக்கு அப்றோ பாப்பா கஷ்டப்படலா இல்ல அவ் பக் க்கத்துல அவங்க மாமா பையல்லா இருக்கா சின்ன பையன்மார்தா இருப்பா அவன் நைட்டு நுலோ ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க இவன் வேற வேலிக்கு போனதுக்கப்றோ
ம் ம் அத சொன்னா அந்த காலேஜ் போரப்ப நல்லா யூஸ் பண்ணிந்தாங் ப இந்தி போர் ஃபோன் பண்ணி தா பண்றேங் இங்கருக்க உய்ரோட இக்கற செந்து போய்ட்னு இன்னொர் வாசத்து கேக்கற்து கெடியாது அந்த பொண் நந்தின ரொம்ப கஷ்டமா இருக்குன் அப்பவே வேணு
செமையா திட்டுவாங்க இவங்க தேவைக்கு மட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க புள்ளையன் சொல்ட்டு திட்டி நடப்பாங்க இதெல்லான்
பழனி வந்தா மஸ் தி செரி உடுடா அவங்க எப்டி வேணா இருக்கட்டு நம்ம நாம்ப கரக்டா யோசிது வீட்டுக் அழச்சி வரது யோசிப்பாங்க
இல்ல அதுதா அலுதா இந்தாலு எங்க அப்பாவுட் ட்டு குடுக்க மாட்டாறு அவ்ங்க தம்பி தம்பி வீட்ட யாரையு விட்டு குடுக்க மாட்டாருன்னா எங்க முன்னாடி மத் உள்ளுக்குள்ள எல்லா தெரியு இவ்ங்க ஆ தெரியு எல்லா புரியு இருந்தாலு சொல்ல மாட்டாரு நம்ம முன்னாடி சொல்லிட் நா இன்னாதாந்தாலு அவுக் தம்பி நம்ம மதிக்மா ஆல்ரெடி இங்க யாரு அவங்க மதிக்கத்துக்லா ஆள் இல்ல
சின்ன ஒரு இது பேஸ்னா கூட நீயே சொல்ட்டு இப்ப கேப்ப நம்ம நல்லாவே ஆடுவோ தகதகன்னு
ம் அந்த ஆள பத்தி தெரியு அதனால உஷாரா இர்க்குர் நெக்ஸ் கால் பண்லாமா ம்